ஹலோ
ஆ
ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர்ஸ் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்க
சூப்பர் ஸ் ஆ நல்லாருக்காங்க சிஸ்டர்
ஓகே
ஓனு ஆ பசங்களா எப்டி ஸ் சம்மர்ல விளையாண்ட்ருக்காங்களா எப்டி
எனக்குல்லாம் ரொம்ப கஷ்டோ அய்யோ அவனே கரெக்டா ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறோ லீவ் விட் து அன்னைக்கு வந்துட்டு என்ன சொன்னனா இனி மூணு மாசோ அம்மா முடிஞ்சமான்னு சொல்லிட்டு ஏறி வந்தா
ஆ
அ அப்ப அப்புடி அப்பவே நா யோஸ்சே அய்யோ இது என்னன்ன பண்ண போகுதோ அப்டின்னா ஆனா ஏ அ யோசிச்ச அளவுக்கு வந்துட்டு எதுவும் அவ்வளவுக்கா இது பண்ல ஆ ரொம்போக் ரொம்போ குறும்பு பண்ற அந்த மாரி ஒரு கேரக்ட்ரு வந் து அ ஆனா அ அடிக்கடி சைக்கிள் எடுத்துட்டு போவா விழுகுவா விளையாட போவா அங்க சண்ட போட்டு வந்துருவா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா அப்டியே கத்தி கத்தி கத் தியே எப்டி சொல்றது அ நம்புளுக்கு யோ ஏடா ஒரு நாள் யாராச்சு உன்ன பாத்துக்கிட்டா கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலாமேன்ற மாதுரி எல்லா தோனி இருக்கு பட் ஆனா என்ன பண்றது நம்பளு சின்ன வய்ல இதே மார்த்தா இருந்திருப்போ நெனக்கிற அ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன் ஆனால் லீவ் முடிஞ்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூன் ஃபஸ்ட் வந்து ஸ்கூல் ஸ்டாட் ஆக போகுது
ஜூன் போர்னு சொல்லிருக்காங்க சிஸ்டர் ஜூன் போர்
ஆ ஓகே நா ஸ்டேட்டு நா டிஃப்பர்
ஓக்கே ஓகே ஓகே சார்
அ அ இதுனால
அப்போ நீங்க அந்த ஸ்டேட்ல வந்து வெய்யல்லா எப்டி சிஸ்ட்ட இருக்கு உங்ளுக்கு பரவால்லையா
ஆ எந்த ப்ரச்சனையு இல்ல வெய்யில் தா நல்லா வெய்லு
ம் ம் சோ உங்ளுக் இந்த மாரி ஓ கே ஓகே உங்களுக்கு இந்த மாதுரி குழந்தை பருவ நினைவுகள் ஏதாவ்து இருக்கா அதாவ்து நீங்க சும்மர்ல ஸ்கூல் டேஸ்ல அந்த மாதுரி அ சின்ன சின்ன குழந்தை பருவ நினைவுகள் ஏதாவ்து இருக்கா
கண்டிப்பா அ நினைவுகள்னு பாத்தீங்கன்னா நாங்க சம்மர் ஆனாலே பத் ஸ்கூல் வெக்கேஷன்ல பாத்தீங்கன் நா நாங்க அம்மாவோட அம்மா வீட்டுக் கந்ருவோ நா சொல்லேன்ல நா அப்டி எப்டி பாத்திங்னா நா இருக்கறது வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன்ல இருந்து அ அம்மாவோட வீடு பாத்திங்கன்னா இதே மார்தா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒன் ஃபிப்டி கிலோமீட்டர்ஸ்க் அந்த சைட்டு அவங்கே ஒன் ஃபிப்டிஸ்சே கிலோமீட்டர்ஸ்க் இன்சைட் நாங்கே இருகிற மாதிரி ச்ச ஆ அம்மா வந் த டீ இந்த ஊர்லந்து டேஷன்க்கு போட்ரேப் ஆ கல்யாணம் பண்ணிட் கொண்டு போயிட்டாங்கே ஆ அதே மாதிரி பாத்தீங்கனா என்னே வந்து ஹில் ஸ்டேஷன்லந்து இதே ஒருக்கம்மாவோட ஊருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கே அப்பிடி இருக்கும் போது நாங்கே இதே ஆனுவல் லீவ்லதா ஊருக்கெல்லா வர முடியு
ம் ம்
இங்கே பாத்தீங்கனா இந்த மாங்கா ச்ச அதே மாதிரி அ மா பலா பழ்துக் ஜேக் ஃரூட் ஆ இந்த மாதிரி எல்லாம் பாக்கும்மோது ரொம்பா அதிசியமா இருக்கோ புதுஸ்சா இருக்கோ எப்பிடி இந்தே ஆ பிளைன்ஸ்ல இ கிற நமகெல்லா ஹில் ஸ்டே டுவு வந்து இந்த கேரட்டூ கெழங்கு அ கேபேஜ் எல்லா பாக்கும் போது எப்பிடி ஆச்சிரியப்படுவாங்ளோ எங்கெளுக் அந்தே மாதிரி அக இந்த பொருளெல்லா பாக்கும் மோது ரொம்பா ஆச்சிரியோ ஆ பக்கத் வீட்லே எல்லா பாத்தீங்கனா பொறீவு ம் மரத்துல இருக்கும் பாத்துயிருக்கீங்ளா அப்பல்லா தெரியாது இ இது நம்பே என்னே நெச்சோ இவ்ளோ மாங்கா இருக்கு இதுலருந்து ஒண்ணு பெறிச்சா என்ன தப்பு அப்டின்ற மாதிரி எல்லா யோசிச்ருக்கோ பட் ஆனா அது தப்பு, ஆ இப்பதா இதெல்லா புரியுது
ம்
ஆமா அப்டியே அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்கு போம்போதே வார்ன் பண்ணிருவாங்க வீட்ல இருக்றத என்னமோ பண்ணுங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்ல போயிட்டு ஒண்ணுமே தொடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அங்க இருக்கறவங்களுக் கு நோ இஷ்யூ தா, அ நாங்க இந்த மாரி அவங்களுக் தெரியு எதுமே பாக்காத பாகக்காத ஒரு எடத் த்துலந்து வந்துருக்குறோ அப்ப நாங்க என்னென்ன பண்ணுவோனு அவங்களுக்கு தெரியு அவங்களுக்கு எந்த பிரச்சனையு எடுத்துக்கோங்க நல்லாதா சொல்லுவாங்க, பட் ஆனா அம்மாவா வந்துட்டு சொல்லுவாங்களே இந்த மாரி அவங்கள போய் கஷ்டப்படுத்தக்க கூடாது இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட இதுக்கு அவங்களு சொல்றாங்க அம்மா அவ்ளோ வார்ன் பண்ணியு பாத்தீங்கன்னா ஒரு நாளு ஆ ஒரு மதியோ டைம்மு ரொம்ப வெயில் தான அப்ப அம்மா எல்லா ப சாப் புட்டு படுத்துடாங்க நானு எ தம்பியு பாத்தீங்கன்னா போய் அ எங்களுக்கு அத பறிச்சு அ அந்த வீட்ல நம்ப ந நாங்க இருக்கிற வீட்ல பாத்தீங்கன்னா அ இந்த பெரிய கம்பு வச்சுட்டுல்லாந்தா மாங்கா எடுக்க எடுக்கணு அ அவ்ளோ ஹைட்ல இருக்கு, ஆனா பக்கத்து வீட்ல பாத்தீங்கன்னா தரைல இருக்கு அவ்வளோ கீழேயா இருக்கும் அப்ப நார்மல் வெளிய எல்லாரும் என்ன யோசிப்பங்க அத போய் எடுக்கணும்னு தான யோசிப்பாங்க அந்த மாதிரி போயிட்டு அஹ அப்ப சின்ன வயசுல வந்துட்டு நான் ஏதாச்ச சு தப்ப பண்ணட்டுனா தம்பி ஓடி போய் சொ சொல்லிருவான் அம்மா கிட்ட அதே அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டடா நான் ஓடி போய் சொல் அந்த மாரி கேரக்டர் ரெண்டு பேரும் அஹ் என்ன ஒருத் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி வாங்கிறது பாக்கும் போது அது ஒரு ஹாப் ஹாப்பினஸ் அது ஆ அந் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வ நம்ம ஒரு இஷத்து நான் உன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயி பாத்தீங்கன்னா நீங்க பாரு இ இதுல பாரு எவ்வளோ மாங்காய இருக்கன்னு சொல்லி அந்த ஒரு பிராஞ்சு சின்ன பிராஞ் சே இப்படி தூக்குனா பாத்தீங்களா அந்த இருக்கிற மாங் மாங்கா கொத்து அதுல அஞ்சு ஆறு மாங்காய இருக்கு அப்படியே கழண்டு விழுந்துருச்சு ஐயயோ ஒட் ஒட்ட வைக்கவும் முடியாது ச்சு என்ன பண்ற செரி அம்மாதான் தொடக்கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு வந்தா கூட பரவாயில்ல அந்த ஒ மாங்கா அந்த ஒரு பஞ்சா இருக்கும் பாத்திருக்கிங்களா அந்த பஞ்ச் அப் அப்படியே அந்த பஞ்ச்சா வந்திருக்கும் பாத்திருக்கீங்களா ஒரு அஞ்சாறு மாங்கா இருக்கும் அந்த கொத்து
ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா கொத்தான்னு சொல்லுவாங்க
தீம் ஆஹ் அந்த அது அந்த அது அப்படியே கழண்டு விழுந்துருச்சு ஐயோ ஒ அ இவ் அதாவது போய் சும்மா இப்படி இங்க பாரு இதுல எவ்ளோ இருக்கு பாரு அப்படின்னு தூக்கன பாவத்துக்கு அப்படியே விழுந்திருச்சு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல ஒண்ணு ஒன்னு ஏதோ ஒண்ணு மட்டும் கையில வந்துருச்சுன்னா பரவாயில்ல த அம்மா ஏதோ ஒண்ணும் சொல்லி போ மாட்டாங்க ஓ ஐ இங்க இது விழுந்து ஸ்பீடுக்கு அவன் ஓடிட்டான் அம்மா கிட்ட கூப்ப அம்மாவ கூப்பிட அம்மா வர்றங்க பெரியா ஒரு த கு குச்சி எடுத்துட்டு வராங்க உ கிட்ட காட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வறாங்க அது வந்துட்டு இப்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு இப்ப நான் இருக்கிற என் வீட்லயுமே மாங்கா இருக்கு இன்னிக்கும் பாத் பாத்திங்கன்னா மாங்கா பறிக்கும் போது எனக்கு அதுதா ஞாபகம் வரும் அ எப்படியெல்லாம் அடி வாங்கியிருக்கே பட் ஆனா இப்ப எல்லாம் பாறேன் எவ்வளோ சீப்பா கிடைக்கிது இப்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இதா பாத்து பாத்து சலிச்ச மாதிரி ஆயிருச்சு ஆ ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வரும்போது ஏதோ ஒன்னால இந்த மாதிரி ஒரு ஒரு மெமரிஸ் கண்டிப்பா இருக்கும் அது ஆனா அம்மா அடிக்கே வந்ததும் ஆ இவன் பண்ற சேட்ட தம்பி வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் இந்திய பாக்கிஸ்தான் மாதிரி இப்போவுமே அப்ப அப்டி த அந்த மாரி அது ரொம்ப ஒரு மெமரி அவனுக்கும் எனக்குமே
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோ நாங்களும் அப்படிதா சிஸ் ஆஹ் ஆமா சிஸ்டர் நாங்க ஸ்கூல்ல வந்து ட்டு எனக்கு ஸ்கூல் வந்து பாத்திங்கனா பக்கத்துல தான் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லதா டவுனு நாங்க இருக்கறது வில்ஏஜ் மாதிரி அப்போ நாங்க வந்து பாத்தி பாத்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேல பிரைடே எச்சைட்மெண்ட் ஆ இருக்கும் ஸ்கூல் எல்லா விட்டுட்டு வந்துட்டு டே நாளைக்கு அங்க போலாம் டா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம் அதும் இந்த சம்மர் டேஸ்ல வந்து பாத்திங்கனா நாவல்பழ சீசன் வரும் மாம்பழ சீசன் வரும் எலந்த பழ சீசன் வரும் சோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் வய ல வந்து கெடைக்கும் நாவல் பழம் இலந்த பழம் அப்ப காலையிலயே ஒரு செவன் தேர்டி எயிட் ஓ கிளாக் எல்லாம் நாங்க எட்டு மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் எழுந்துட்டு்ப் ஃப்ரெஷுப் ஆயிட்டு உடனே கிளம்பிடுவோம் எங்க அம்மா எங்க வீட்டுல சொன்னா விட மாட்டாங்க நாங்க விளையாட போறோ இதோ கிரௌண்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ப பக்கத்துல வெளையாட போற மாரி பொய்ட்டு நாங்க எல்லாமே இதெல்லா கலெக்ட் பண்ணிட்டு வர்றது சோ அது வந்து பாத்தீங்ன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அத எடுத்துட்டு வந்து அப்றோ கண்டுபுடிச்சிருவாங்க வீட்ல எப்டியு நீங்க எங்கதா போயிட்டு வந்திருக்கீங்கட்டு அதுக்கு ஒரு அடி வாங்றது அப்பே சொல்லாம போறிங்லான்ற மாதுரி அதுக்கு அருட் அடி சோ இந்த மாதிரி இத வந்து மோஸ்லி எங்களுக்கு மறக்க முடியாது அதுகப்றோ வந்து பாத்தீங்ன்னா நம்ம வீட்லயே மாங்கா மரோல்லா இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவோ அடுத்தவங்க வீட்டு மாங்காவதா போய் அடிப்போ அப்ப சொல்லுவாங்க நம்ளே நம்ளே சும்மா இருந்தாலு சிஸ்டர் பச கூட இருக்ரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் அந்த மாங்கா தாடா செம்மைய இருக்கு அது தாடா அடிக்கணு சொல்லிட்டு கவுண்டில்லா வச்சு கவுண்டியல்லா வச்சிருப்பாங்க சிஸ்டர் கவுண்டிய வச் சி அப்டியே ஒரு அப்டியே ஒரு கொத்தா அடிப்பானுங்க பாருங்க அ ப்ப அப்டியே ஒரு அஞ்சு மாங்க ஆறு மாங்க அப்டியே கொழையாவே விழும் சோ அந்த மாதிரி நாங்க அடிச்சு சாப்டது உண்டு ஏன்னா இப்போ கவுண்டி இப்ப இருக்ற பசங்களுக்கு கவுண்டினா என்னனே தெரியாது எனக்கே தெரியாது ஆ ஆனா இப்போ பாருங்க கவுண்டி சூப்பரா ஷார்பா அடிப்பாங்க சிஸ்டர் வில் விட்ற மாதிரி அந்த கல்லு கரெக்டா போய் அடிச்சு ஒரு கொத்தா விழு சோ அது வந்து இப்பவுமே வேறலெவல் ஒரு மெமரிஸ் அதுக்கப்றோ நொங்கு வி நொங்கு சிஸ்டர் நொங்கு வெட் வெற்றதுக்கு அந்த சீசனுக்கு அப்போ போவோ நொங்கு வந்துட்டு அப்டியே ப அப்டியே வெட் படி றிச்சு அங்கேயே சாப்டுட்டு அ முடிஞ்ச வரைக்கு சாப்டுவோ சாப்டுட்டு இல்லாதத அங்கயே தூக்கி போட்டுட்டு வர்றது அங்க இருக்றவங்க யாருக்காவது இருந்துதுன்னா அவுங்க காது இந்தாங்க எடுத்துட்டு போங்க அப்டின்ற குடுக்கறது அது சோ இது வந்து சைல்டு ஹூட் சம்மர் வந்து னாவே சிஸ்டர் அதுக்கப் பறோ ஐஸ் பாய் வெளையாண்டுருப்பீங்க நீங்க ஐஸ் பாய் வெளையாண்ட்ருப்பீங்கல ஐஸ் பா ஆ, ஐஸ் பாய் அ, எப்டினா போய் ஒளிஞ்சுக்கணு அ ஒரு கவுண்ட் பண்ணுவாங்க ஒரு டுவென்டி ஃபிஃப்
ஆ ஓகே ஓகே ஹைடென் சீக்
ஹைடென்சீக் எஸ் எஸ் அது எங்க வரல்ல ஐஸ் பாய்ன்னு சொல்லு அதுதா சே அத அது வெளையாடுவோ அது ஆ அது வந்து வேற லெவல்ல இருக்கு
கண்டிப்பா கண்டிப் இப்பல்லா வெளையாடுறாங்க நானுமே ரீசண்டா வந்துட்டு ஏ வீட்டுக் கிட்ட நெறைய குட்டிஸ் இருப்பாங்க நெறைய பேர் இருப்பாங்க அதுல இருக்கிறதுலயே சின்னது பாத்தீங்கன்னா ஏ பையந்தா அது எப்பவுமே சண்ட போட்டுட்டு இருக்கு அத தீத்து வக்கிறதுனால வே ரொம்ப பெரிய பிர்ஷர்ருன்னு சொல்லிட்டு நானு போய் வெளையாட ஆரம்பிச்சிருவே நாங்க வெளையாடுவோ ஓடுவே நல்லா ஓடி வெளையாடுவோ வீட்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா சிரிப்பாங்க கொழந்தைங்கள விட நீத்தா மோசோ அப்டின் சொல்லிட்டு ஆ நல்லா சண்டையு போட்டுருவே இந்த டாபிக்ல பேசினது டைம் போனதே தெரிய்ல ஆ நெக்ஸ்ட் டாப்பிக்ல மீட் பண்லா ஓகே ஓகே